ஆ நல்லாருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ்டர்ஸ் வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ நல்லாதா இருக்காங்க ப்ரோ சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே சிஸ்டர் நீங்க
ஆ சாப்ட்டம் ப்ரோ அப்றோ காலேஜ்லா முடிச்சுட்டீங்ளா
ஆ முடிச்ட்டே சிஸ்டர் ஆ நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீ ஆ ஒ டேட்டா அனலிஸ் ம் சொல்லுங்க
ன்னு காலேஜ் முடிச்ட்டு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்ருந்தே அப்றோ வந்து வெப் டெவெலப்ன்ட் கோர்ஸ் வந்து அது வந்து ஒரு த்ரீ மந்த்த் அந்த மேரி வ ந்து ஒரு கோர்ஸ் அட்டண் பணணே அதுக்கப்றோ திரும்போ ரிட்டன் வேலைக்கு போயிட்டு அப்றோ சென்னைல சரி ட்ரை பண்லா அப்டினு அங்க போய் ட்ரை பண்ணே ஆனா அங்க என்ன சொல்ட்டாங்க நா வந்து ஒர்க் பண்ண ஃபீல்டு வேற பட் நா அட்டன் பண்ண இன்டர்வியூ ஃபீல்டு வேற சோ மோஸ்ட்லி அது எதுலயு நா செலக்ட் ஆவல என்ன சொல்றாங்க ப ட்டு ஒரு இதுல வந்து நானு செலக்ட் ஆற மாரிதா இருந்துச்சு அவுங்க கால் பண்றே அப்டின்னாங்க பட் வந்து அதுலுமே வந்து இந்த நாங்க வந்து பேங்க் நா வந்து மேக்ஸ் முடிச்சே சோ ஆனா அது வந்து பேங் க்கு பேக் என் ப்ராசஸ் அது காக்னிசட்ல தா ரன் பண்ணுந்த அதனால வந்து ஃபோன் பண்ணாங்க அதுக்கப்றோ நா என்ன நென்ச்சே அதுக்கப்றோ நானு கூட வந்தவுங்கள் ட்ட ஃபோன் பண்ணி கேட்டே ஆ செலக்ட் ஆயிட்டீங்ளா அப்டின்ட்டு ஒன் பசன் சொன்னாங்க. அவுங் செல ட் ஆவல அவங்க ஃப்ரெண்டு செலக்ட் ஆயிட்டாங்க பிகாஸ் ஏன்னா அவுங்க வந்து பி காம் முடிச்சிருந்தாங்ளா அதுனாலா செலக்ட் ஆயிட்டாங்க சோ நா செலக்ட் ஆகலன் நெனைச்சுட்டே ஆனா வன்ட்டு ஒன் வீக் அப்பறோ எனக்கு கால் வந்துச்சு காக்னிசட்ல இருந்து கால் வந்து இது மாரி நானு அப்ப வெளில போயிட்டு வந்துட்டுந்தே அப்ப ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஆ நீ என்ன அ அந்த மேரி ஃபுல்லா என்ன பண்றீங்க இது பண்றீங்க இது வந்து நான் வாய்ஸ் ப்ராசஸ் தா உங்களுக்கு ஓக்கேவான் கேட்டாங்க ஓக்கேதா அப்படி நா சொன்னே அ அப்றோ செல்ஃப் இன்ட்ரோ குடுக்க சொன்னாங்க எனக்கு அத் புரியல நா ஆல்ரெடி அட்டன் பண்ட்டே புது இன் அவுங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கிளியரா சொல்லல ஏனா நா ஆல்ரெடி ஒன் டைம் அட்டன் பண்ணே நா சொன்ன ஆல்ரடி ஒன் டைம் வந்து அட்டன் பண்ணிருந்தே என்னப் என்ன ரோல் கேட்டாங்க உண்மைய சொன்னே பேங்கிங் பேக் என் ப்ராசஸ்சு அப்டி சொன்னே க்கே இது வந்து நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்டின்னாங்க யாருட்ட யாரு இவுங்ளுக்கு அட்டன் பண்ணா இன்டெர்வியூ அட்டென் பண்ண சொன்ன அவுங் நேம் கேட்டாங்க எனக்கு அ ஏன்னா ஒன் வீக் ஆனால எனக்கு கரெட்டா ஒரு நேம் எனக் தெரில நா சொல்ட்டனா அப்றோ கட் பண்ட்டாங்க அப்புறதா யோசிச்சே அய்யயோ நா சொல்லாம எதுவே சொல்லாம செல்ஃப் இன்ட்ரோவே குடு த்ருக்கலாம் போல அப்டின்னு நெனச்சட்ட அவுங்கள்ட்ட நா சொல்லாம செல் ஃபீன்றோ கேட்ட உடனே நா சொல்லியிருக்குணுல்ல எதுக்கு இதுமே நா ஆல்ரெடி அட்டன் பண்ண இதெல்லா சொல்லிருக்க வேணாமோ அப்டின்ட்டு அதுக்கப்றோ ஃபீல் பண்ண அவுங்க நா ரிட்டன் கால் பண்ணா அவுங்க எடுக்கவே இல்ல அதுக்கப்றோ
ஆ கே கே சிஸ்டர் இப்ப நீங்க வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்ளா இல்ல ஜாப் சேர்ச் பண்ணிட்டு இருக்கீங்ளா
இப்போதிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தா‌ இருக்கே ஃப்ரோ நீங்க அப்போ வந்து ஏ ஐ ரிலேட்டடா தான ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
இல்ல சிஸ்டர் ஏ ஐ ஏ ஐலா வல்ல அது வந்து நா ப்ரொமோஷன்ஸ்ச அது மாதிரி ஃப்ரீலான்ஸிங்ள யூஸ் பண்ணுவே சிஸ்டர் ஏ ஐ சோ வீடியோ எடிட்டிங்கு ஆ அது ஃபிரீலான்ஸ்சிங் பண்ணலா சிஸ்டர் ஏ ஐ வச்சு நீங்க ஒருத்தங்களுக்கு போட்டோ எடிட் பண்ணி குடுக்குறதுல இருந்து வீடியோ மேக் பண்ணி தர்றது இப்போ மேரேஜ் இன்விடேஷன்ஸ்க்லா வந்து பாத்தீங்கன்னா ஏ ஐ ல வீடியோ ரெடி பண்ணறாங்க பாருங்க சோ அது மா திரி ஏ ஐ ல நீங்க வீடியோ மேக் பண்ணி குடுக்லா அந்த ஆ இப்ப கார்ட்டூன்ஸ் மாரிலா வருது பாருங்க அந்த பொண்ணு மாப்பிளையோட சேத் ஆ அது மாதிரி நீங்க பண்ணி தரலா ஒரு வீடியோக்கு இவ்ளோ சார்ஜ் பண்லா சோ வீடியோ எடிட்டிங் பண்ணி குடுக்கலா நீங்க அந்த மாரி இப்ப கூட நாங்க ஏதோ ஒரு குருப்ல தா சிஸ்டர் எனக்கு ஒர்க் பண்ற ஒரு ஃபிரீலான்ஸ்சிங் குரூப்ல தா யாரோ ஒருத்தவங்க கேட்ருந்தாங்க ஒரு பர்த்டே வீடியோ எடிட் பண்ணி குடுங்க தேர்டி ரு அதாவுது தேர்ட் டி செகன் வீடியோக்கு பீஃப்டி ரூப்ஸ் பே பண்ணுங்க பண்றன்ற மாதிரி பட் ஆனா அது ஒரு கொழந்த வீடியோ சிஸ்டர் அது பர்துடே பாய்னு நெனைக்கிற அவருக்கு கொழந்த அவுரோட ம ச்சா அவுருக்கு பர்த்டே வீடியோ ரெடி பண்ணி தாங்கனு கேட் இருந்தாரு அதுக்கு நா எதுவு வாங்கல கொழந்த விடியோன்றதுனால எது வாங்கல சோ அந்த மாரி எதாவுது விஷியங்ள அசி
க்க தான பண்றீங்க அப்றே ஏ வாங்கலன்டீங்க
இல்ல சிஸ்டர் அந்த பையன் ஆக்சுவல எனக்கு எங்க அக்கா பைய இங்க இருக்காங்க சோ பாத்தா அவன மாரியே இருந்துச்சா அதா சோ அதனால வேணான்ட்டே கொழந்த தான சிஸ்டர் இதுல என்ன இருக்கு
பிரேக்காது ஃப்ரோ
எனக்கு கவரேஜீ ஃபுல்லா இருக்கு சிஸ்டர் எனக்கு ஃபைவ் ஜி ஆ இருக்கு சிஸ்டர் ஏ உங்க வாயஸ் கிளியரா இருக்கு எனக்கு
ஆ இப்ப கேக்குது ஆ இப்ப நீங்க பேசுறத எனக்கு பிரேக்கா பிரேக் கேட்டுச்சு இப்போ ஓகே
ஓகே ஓகே இல்ல சிஸ்ஷா ஒய்ஃபையு இருக்கு ஒய்ஃபை பண்றே நெட்டு யூஸ் பண்றே சப்போஸ் நம்ம ஒய்ஃபை துரமா போயிட்டோனா ஓய்ஃபை கெடைக்காதுல்லியா சோ அதனால நெட் கனைட் பண்ணிக்கிறது
தெரியில என்ன என் சைட்ல இருந்த போ ப்ராப்ளமா இருக்கலா சேரி விடுங்க ம் ஆனா வந்து நானே நெறைய வந்து
ஆ நானே வந்து பட் வந்து ஐ டி ஃபீல்டு ட்ரை பண்ணலாமா அப்டின்னு கூட ட்ரை பண்ணிருக்கே
சிஸ்டர் சூப்பர் உங்களுக்கு இல்ல இல்ல ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலி இப்ப என்னன்னா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் பேசிக் எதாவுது படிச்சிருக்கீங்ளா அது கோர்ஸ் மாதிரி
அதுதா த்ரீ மந்த் முடிச்சிருக்கே நானு இப்ப என்ன ஒரு ஐடியால இருக்கன்னா வந்து எம் சி ஏ பண்லா அப்டின்னு ஒரு ஐடியால இருக்கே பட் நா வந்து காலேஜ் முடிச்சு ஃபோர் இயர்ஸ் ஆவுது தே
அது ஒன்னு ப்ராப்ளம் இல்ல சிஸ்டர் பண்ணல
ஆமா அது முடிச்சுட்டு போலா அப்டீன்னுச்சு ஆனா இப்ப என்ன பேசிட்ருக்காங்கன்னா இப்ப மோஸ்ட்லி வந்து ஏ ஐ வந்து இப்ப ஹியூமன்ஸ்க்கு ஆபீஸ்ல ஏவே நறைய பேரு வந்துட்டதுனால நறைய பேரு வந்து வேலைல இந்து தூக்கிட்றாங்க அப்டீன்ட்டு சொல்றாங்கல்ல ஆ அது நா ல இன்னும் ஏ கூட காலேஜ் படிச்ச பசங்களே வந்து ரெண்டு பேர் கிட்ட எம் சி ஏ முடிச்சாங்க ஒரு ஒரு பெண்ணு வந்து ஐ டி ஃபீல்டுல இருக்கா இன்னோரு பைய வந்து ஐ டி ஃபீல்ட் தானா அவ வந்து போயிட்டு ஜாயின் பண்ணி அவ எம் சி ஏ முடிச்சுட்டு அப்றோ செ இங்க தா வரா ஆம் கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறோந்தா ஐ டி ஃபீல்டுள்ள போனா போயிட்டு ஒர்க் பண்ணனா அவனுக்கு வந்து செ ட்டாவலயா ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அதனால எனக்கு பிடிக்குல அப்டீன்னு சொல்லிட்டு
இருக்கோ நம்ம அய்யோ நானு அப்டிதா சிஸ்டர் அது எப்டி சொல்றது ஆ நா வந்து ஜாயின் பண்ணே பெரிய கம்பெனி சிஸ்டர் ஒரு சிக்ஸ் மந்த்து ஒர்க் பண்ணிருப்பேனு நெனைக்கிறே அ நல்லா இருந்துச்சு அது கேம்பஸ்ல நா செலக்ட் பண்ணி உள்ள போயிருந் த ஆனா அது நல்லா இருந்துச்சு பட் ஆனா அந்தோட ஜாப்போட அந்த டைத்தோட வேல்யூ எனக்கு தெரியுல அ அப்ப வந்து இருக்கிற சுச்சுவேஷன் ல்ல எனக்கு இது இல்லன்னா இன்னோரு ஜாப் அப்ப நறைய ஜாப் ஆஃபரு நறைய வந்தது இந்த ரெக்கமன்டேஷ ரெக்கமண்டேஷன்ஸ் எனக்கு நறைய இருந்துச்சி அந்த டைத்துல செரி இதுலன்னா என்ன வேற பாத்துக்குலா அப்டீன்ற மாரிதா நெனைச்சிட்ருந்தே பட் ஆனா அத விட்டுட்டு சோ சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறோ ரிலீவ் ஆயிட்டு நா ஃபீல் பண்ணே சோ ஜாப் இல்லாத போது செரி ஏண்டா அவசர பட்டு விட்டோ அப்டீன்ற மாதிரி ஃபீல் பண்ணது உண்டு அதுக்கப்புறோ திரும்ப ஒரு தேடி கண்டு பிடிச்சி ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ண அதே பொஷிசந்தா சேல்ரி கம்மியாதா சிஸ்டர் இருந்துச்சு அப்புறோ எதயோ அ வேற செட் ஆகல சிஸ்டர் அதுக்கப்புறோந்தா ஒரு கம்பெனியில ஃபோம் பண்ணி கேட்டு அதுக்கப்புறோ அந்த கம்பெனில ஒர்க் பங்ச்சுவலி ஒர்க் பண்ணி அ அங்கே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட அ ரிலேட்டிவ்னு நெனைக்கிறே அவுங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு பொஷ்ஷன்ல இருக்காங்க சோ அவருகிட்ட சொல்லி அப்ப எ ஃப்ரெண்டு சொல்லி அதுக்கப்புறோ அ ஒரு பொசிஷன் குடுத் ஆக்சுவலி டேட்டா அனலைஸ் நம்ம வீட்லயே ஒர்க் பண்ணலா அது ஒன்னு ப்ராப்ளம் இல்ல சோ அந்த மாதிரி தா சிஸ்டர் நா அப்டியே கொஞ்சோ மேக்கப் பண்ணி வந்தங்க
ம் இதா அந்த பையனோ இன்னா பண்ட்டாப்ப அத பிடிக்கலன்னு சொல்லிட் ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ண ஏன்னா இன்னோ ரெண்டு வர்ஷத்துல அப்புறோ ஐ டி ஃபீல்டுல நறைய எல்லாரையு வேலய விட்டு தூக்கிடு வாங்க அது வந்து பர்மனண்ட் கிடையாது ஆ டீ என் டீ என் பி சி ட்டு பர்மனண்டா ஒர்க்கு இப்ப நம் ஜாப்ல இருந்து ரிலீவ் ஆனாலு நம்முளுக்கு வந்து ஆம் அதுக்கப்புறமா நம்முளுக்கு வந்து சேல்ரி வரோ
உள்ள உண்மையா அது கவர்மெண்ட் சிஸ்டர் கவர்மெண்ட் தான அது உங்குளுக்கு கவர்மெண்டே உங்க பக்கத்துல இருக்கு
ஆ அந்த மாரி ஒரு ஐடியால ஆ ஆனா வந்து அது சொல்லல அதுக்கு வந்து ஃப்ர்ஸ்டு டிகிரி எங்க கூட படிக்கிறப்ப அவ வந்து கேம்பஸ்கே ட்ரை பண்ணிருக்கலா அது முடிச்சுட் டு சென்னையில போயிட்டு ரூம் எடுத்து ஃபுட்டு எல்லா அரேஞ்ச் பண்ணி ஃபீஸ் கட்டி டூ இயர்ஸ் முடிச்சுட்டு அப்றோ ஒரு கோர்ஸ் போய் இவ்ளோ தூரோ முடிச்சு அத வேஸ்ட் தான அந்த டைம்ல அவ வந்து டி என் பி சி காச்சு ட்ரை பண்ணிருக்கலாம்ல்ல
ஷோர் ஷோர் கண்டிப்பா
அவங்க வீட்ல ஒன்னு சொல்லல தக அதனால நம்ம என்ன சொல்ல முடியு ஆனா எங்க வீட்ல ட்ரை பண்ண சொல்றாங்க ஆனா எனக்கு டி என் பி சி ல இண்ட்ரெஸ்ட் இல்ல
இல்ல சிஸ்டர் நீங்க ட்ரை பண்ணலா கண்டிப்பா இப்போ குரூப் ஃபோர் கூட வருது டிசம்பர்ல நெனைக்கிறே
வருது அதுக்காக நம்ப வருது நா படிச்சு ப்ரிப்பேர் ஆயிருக்கணுல்ல எனக்கு வந்து அது இண்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு வந்து ஐ டி அந்த மாதிரி ருட்டு போனு அப்டின்ற முன்னாடி இருந்துச்சு டி எம் பி சி ட்ரை பண்ணலாமோ அப்படிண்ட்டு ஆனா அதுக்கப்பறோ வந்து ச் அப்ப எனக்கு தெர்ல அப்டியே செரி ஜாலியா அவே வேலைக்கு போனோமா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோமா அப்டியே இருந்துட்ட அப்ப ஆனா இப்ப வந்து ச் கெரியரே எப்டி இருக்குது நம்ம கெரியர் ஃபியூச்சர் வந்து கொஞ்சோ ஸ்ட்ராங்கா ஆக்கலாமே அப்டிண்ட்டு ப்போ யோசிக்கிறே ஆனா டி எம் பி சி ப்ளோ இதுக்கப்றோ ட்ரை பண்ணணுமா அப்டிண்டு அதுவு ஓரு தாட் வருது ம்
ஆ எனக்கு தெரிஞ்சு சிஸ்டர் இப்போதக்கு வந்து ஏ ஆல ஓவரால் கண்ட்ரோல் பண்ண முடியு கேட்டீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சண்டேஜ் முடியு டொண்ட்டி பர்சன்டேஜ் முடியாது அதுவு எய்ட்டி கூட சொல்ல முடியாது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லிக்கலா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எப்பயுமே வந்துட்டு ஹியூமன் தா கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கோடிங் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க சில ஆபீஸ்ல வந்துட்டு ஆ இப்ப சில கர்சர்ல ஒரு எயிட் டூ லாக் சிஸ்டர் கோடுக்கு கோடிங்கு இப்போ பே பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கு அ இதெல்லா இருக்கு ஒர்க் ஒர்க்குக்கு வந்து கோட் ஜென்ரேட் பண்றதுக்கு சோ பே பண்ணி யூஸ் பண்ணலா அந்த மாரி சில கம்பெனிஸ்ங்க வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஏ ஏஐ வச்சு கோட் ஜன்ரேட் பண்றது இப்ப வந்துட்டு அப்டி இருக்க பட்ஜ ஜ்ஜத்துல கொஞ்ச நாள் நம்ம ஒர்க் பண்ணுவோ இன்னு கொஞ்சோ பெசிபிக்கா யூனிக்கா கோடிங் பண்ணு போது ஏய் எல்லா பண்ணும்போது நமக்கு வேலய விட்டு எப்டியு வெளிய போயிருப்பா அப்டின்னு தா சொல்லுவாங்க ஏன்னா அது நம்ம நாலு நாள் பண்ற ஒர்க்க ஒரு ஹாப் டேல பண்ணி கொடுத்துருது சிஸ்டர் அது
ஆமா
ஆச்சிரியமா இருக்கு எனக்கு அதுவு இப்போ எப்டி சொல்றது ஆ ஓகே தன்க்யூ சிஸ்டர் ஓகே ஓகே ஓகே